கலாங்க ஹலோ ஆ அதுவே கன்டின்யூ பண்ணிக்கலா
அதுவே கண்டினியூ பண்ணலாமா எனக்கு ஞாபகோ வரமாட்டிகிது பட் நா நறையா படோ பாத்திருக்கேப்ப ஓ அப்பல்லா நாங்க ஸ்டார் மூவிஸ்ல அப்ப இப்ப வந்துதா ஜியோ ஹாஸ்ட்ஸ்டாரு எல்லாமே இருக்குது அதுலயே பாத்து பாத்து போர் அடிக்கிறதுனால அதெல்லா நாங்க பாக்கறது இப்பல்லா அது அதல்லா பாக்க இன்ட்ரெஸ்ட்டே இருக்கதல்ல பட் வந்துட்டு உங்களுக்கு ஜாக்கி ஜானு ஒரு மூணு பொண்ணுங்க சாகசோ பண்றது ஒரு இதுக்கு போவாங்க தெரியங்களா கோல்டு எடுக்க போவாங்க அந்த க அந்த அந்த இது தெரியுங்ளா பாத்துருக்கீங்ளா செம்மா காமெடியான செம்ம காமெடி ஆன படோ அங்க அட்டாச் ஆகுவாங்க கேள்ஸு பாலைவனத்ல ஒரு பொண்ணு வரு அப்றோ வந்துட்டு இங்கிருந்து ஸ்டாட்டிங்ல இருந்து ஒரு பொண்ணு வரு செம்ம காமெடியா இருக்கு அவுங்க வந்துட்டு உள்ளுக்குள்ள போய் மாட்டிக்குவாங்க அந்த தங்க எடு இருக்கு போய் மாட்டிக்குவாங்க செம்மா காமெடிங்க ஜாக்கி சான் படம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப புடிச்ச படம்னா அந்த படங்க அதுலயே ஒன்னு இருக்கு டூவு இருக்குது பாட்டு
ஆ நீங்க சொல்றது அதே தமிழ்ல நெறய படங்கள் பாத்தீங்கனா தமிழ்ல இந்த ஹாலிவுட் படத்துல வந்து வேமாவே எடுத்துருவாங்க அது ஒரு பத்து வருஷ கழுச்சு தமிழ்ல டப்பிங் வரு
ஆ ஆமாமா இல்ல இல்ல அப்பவே தமிழ்ல நாங்க தமிழ் இருந்த மட்டுந்தா நா பாப்பே இங்கிலீஷ் விட தமிழ் இருந்தா மட்டுந்தா பாப்பே நானு ஆக்சுவலி அப்பவே எப்பவோ தமிழ்ல வந்துச்சு அந்த படோ அந்த படம் எல்லா பிடிக்கு எனக்கு ரொம்ப புடிக்கு ஜக்கி த ஜக்கிசான் அந்த படந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச படம்னா அந்த படந்தா செம்மா காமடியா இருக்கு வயித்த இ இது பான இருக்கு பாருங்க அத எடுத்து தலயில மாட்டிட்டு மூனு பொ பொண்ணுங்களு ஃபைட் போடுவாங்க செம்ம‌ காமடியா இருக்கு ஜாக்க ஜாக்கிஜான் மூனு வேத்தயு பாராட்டுவா செம்ம அப்பிடி செம்மா காமடியா இருக்கு அந்த பட பாக்குறதுக்கு அவ்ளோ ஜாலியா இருக்கு
இந்த ஒரு கதாபாத்திரோ வரும்ல ஹாலிவுட்டுல பேரு என்னமோன்னு சொல்லுவாங்கள முக்கியமான கதாபாத்துரத்ல ஒருத்த ஒரு
அப்றோ காட் மஷ்வீத்தேசி படம் பாத்திருக்கீங்ளா காட் மஷ்வீத் கேசி அப்டின்ட்டு காட்டுக்குள்ள ஹலோ கேக்குதுங்ளா அ காடு மஷ்வீத் கேசி அப்டின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஒரு ஏரோபிளேன்ல போயிட்டு ஒருத்தவங்க மாட்டிக்குவாங்க ஒரு ஒரு லட்சிரம் இருமோ ஒரு பொ அது வந்து ஆ மாட்டி தீவுல மாட்டிப்பாங்க ஆ ஆமா ஆனா காட்டு வாசிங்க இருப்பாங்க அங்க அவுங்க அல்லா தெரியு ஒரு பாட்டில் வச்சுட்டே ஒரு காட்டு வாசி இருப்பா
உஹ
அந்த மாரி படோ நல்லா இருக்கு அது அதுவு காமெடியா இருக்கு பாக்க ஒரு சின்ன மிருக வந்து தொரத் சுத்திக்கிட்டே இருக்கு அவுங்களயே ஏரோ பிளைன்ல போய் அங்க பிளைன்ல போய் மாட்டிக்குவாங்க இதுல மாட்டிக்குவாங்க செடில மாட்டி கீழ விழுந்து டட்ரஸ்ல்லா கிழிஞ்சு போயிரு செம்ம காமெடியா இருக்கு அந்த படோ காமெடியா இருக்கு அத் அதெல்லா எயிட்டீஸ் நைன்டிஸ் எலா அந்த படம் நல்லா வந்துட்டு வந்துச்சுனா உக்காந்து டிடில இதுல எல்லா ஸ்டார் மூவிஸ்ல அப்படில்லா பாக்குவாங்க
உ உ சரி சரி நாங்க நறய படோ பாத்தருக்கே அப்புறோ வந்து இந்த ஹாலிவுட்ல பாத்தீங்கன்னா இந்த இப்போ பேய் படங்கள்ல நறைய வந்துச்சுல்ல அ அந்த பள்ளந்தா காஞ்சீரா அ அ அ காஞ் அப்றோ வந் து அப்போ ஏல வரும்லா ஏனாக்கா அப்பா படோ ஒரு படோ அந்த படோ அதெல்லா நிறய பாத்திருக்கே நிறய டைம்உ உ அப்புறோ வந்து இந்த ஆ அதா நீங்க சொன்னீங்களா அந்த இந்த விச தவலையில இருந்து எடுப்பான்னு சொன்னீங் இல்ல ஹ அந்த படோ வந்து ஃபர்ஸ்ட் சீன் பாத்திருக்கே திங்களா அந்த தலைய வெட்டி வெட்டி உருட்டி உருட்டி விடுவாங்களா அந்த இதுல இதுல இருந்து அந்த அந்த சீன் தா எனக்கு ரொம்ப பிடிக் இல்லஅதுல நறைய சீன் படிக்காது
நறைய சீன் புடிக்காது இல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகோ இல்ல பட் அவுங்க குடும்பத்த அப்டியே கூட்டிட்டு போவாங்க இவுங்கள போய் அவுங்க வைஃப்பையோ அவுங்க பிள்ளையோ மட்டு இந்த கிணத்துக்குள்ள மறைச்சி வச்சுட்டு வந்துருவானா மறைச்சிவச்சுட்டு இவங்கள அங்க கூட்டிட் போவாங்க அந்த இதுக்குள்ள
இல்ல அவுங்க எதுக்கு அவங்க பிடிச்சுக்கு அந்த அந்த காட்டுவாசிய பிடிச்சு வச்சுக்குறாங்கன்னா அவங்க எல்லன்னு ஒரு இதுருக் இருக்குது அத தாண்டுனா அவுங்க பிடிச்சு வச்சுகிருவாங்களாமா மனுஷரிலயே சாப்பிடுவாங்க அந்த அந் ந்தவா அந்த ஆளுக ஆ அது வந்து தலைய வெட்டி வெட்டி உருட்டி உருட் குழந்தையோட அது தலைக்காண்டி நிண்டுகிட்டு கத் இருக்குங்களா தலைக்
ஆமா ஆமா ஆமா
சீன ரொம்ப நல்லா இருக்கு அப்புற வந்து ஹீரோ வெட்ட வரும்போது மேக நிலா வந்து
ஆமா மேகத்த மறைச்சிரு அதனால விட்டுருவாங்க அபசகுணம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க
தேன்தா கடைசி வரைக்கு ஐயோ அப்புறோ கொஞ்ச போறா தா இருக்கு
அந்த பட பாக்கும்போது அந்த கிரவுண்டுல விட்டு எல்லாத் தியு வந்து கொல்லுவாங்க இல்லியா இப்ப ஹீரோ விடும்போது இத அய்யோ ஹீரோ எப்டியோ செத் ஃபஸ்ட்டு டைம் பாக்கு போது இவா அவ்ளோதா நா கதையே முடிஞ்சுருமோ அப்டின்னு பாத்தோ அப்பறம் அவ தப்பிச்சு ஓடினாலு கால்ல அடிபட்டுறு இல்ல ஸ் அப்டியே பாத்த எக்சைட்டா இருக்கு
டூசன் செவனோ சிக்ஸோ
ஆ எனக்கு எக்சைட்டா இருக்கு எப்புட்றாபா தப்பிப்பா எப்புட்றா தப்பிப்பா அப்டின்னு சொல்லிட் அப்டியே எக்சைட்டா ஐயோ கிட்ட வந்துட்டாங்களே புடிச்சுருவாங்களா அப்டின்னு எக்சைட்டாவே இருப்
நா தமிழ்ல பாத்தது இல்ல இங்கிலீஷ்ல தா பாத்திருக்கே அப்பறம் வந்து அந்த பட வந்து டூ தவுசண்ட் டூ தவுசண்ட் செவன் சிக்ஸ்ல வந்த பட தா அது அப்பறம் வந்து ஆ அந்த படத்துல படம் முடிஞ்சப்ப அந்த அவார்ட எல்லா குடுப்பாங்கள அப்ப அந்த ஹீரோ வந்து எவ்ளோ அழகா இருந்தா தெரியுமா அந்த படத்துல இதுக்கு சம்மந்த மே இல்ல அப்டியே கோட்டு சூட்டுல வந்து அவார்டு வாங்கின பாத்துக்க ம் இல்ல அதுல வந்து அவுங்க கொஞ்ச வேற பாரினர்ஸ்லே அவுங்க வந்து நீக்குருஸ் நீக்குருஸ் ஆளுக தானே அவுங்க கொஞ்ச பேஸ் அந்த கோட் சூ இது வந்து அளவு சூப்பரா வாங்கினாப் இப்ப இப்ப நெறைய படங்கள்
நார்னியா பட எல்லா பாத்துருக்கீங்களா நீங்க நார்னியா
அ நார்னியாவா நார்னியா பாத்துருக்கே பாத்துருக்கே இந்த பனி இதுலயே பாத்துருக்கீங்களா நீங்க ஆ அது வந்து ரொம்ப நாளாச்சு பாத்துரு கொஞ்ச மரத்துருக்
ஃப்ஸ்ட்டு பாட்டு செகண்ட் பார்ட்டு தேர்டு பாட்டுதா புடிக்குங்க மத்த பாட்டு வந்தத விட இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு கொஞ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கறது ஃபஸ்ட் பாட்டு செகண்டு ஓரளவுக்கு மூணாவது ரொம்ப ஒருளவுக்குதா புடிக்கு
அப்பறம் இந்த பட ஆ அப்பறம் இன்னொரு வந்து ஜாய் ஆ அது என்னமோ இந்த கடல் கொள்ளையருனு ஒருத்த நடிச்சுரு ப்பால்ல அந்த படோ ரொம்ப புடிக்
க்கே இது பாரிட்ஸ் ஆஃப் கரேபியானா
த படோ ரொம்ப பிடிக் கு ஆ அவனோட ஆக்டிங் ஆ நல்லா இருக்கு அதுல மியூசிக் எல்லா நல்லா இருக்கு பாத்தீங்களா அவனோட ஆ அம் ம் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கு ஃபஸ்ட்டு பாட்டு செகண்ட் பாட்லா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நாங்க சின்னப் பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல்ல படிக்கும் போது சின்னப் பிள்ளையா ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த அனகோண்டானு ஒரு படோ இருக்கல்ல ஆ அந்த படத்த வந்து ஸ்கூல் பக்கத்துல ஒரு தியேட்ரு ஒண்ணு இருந்தது ஸ்கூல் பிள்ளைய பாக்கறக்காண்டி சொல்லிட்டு அந்த ட்ட படத்த வந்து அந்த தியேட்ருகார வந்து பர்மிஷன் வாங்கி டீச்சர்ஸ் வந்து கூட்டு போனாங்க எங்க ஸ்கூல் பக்கத்துல ஒட்னாப்டியே பேக் சைடுதா அந்த தியேட்ரு ஆ லைனா போயி அந்த படம் பாத்துட் டு வந்தோ
செரி செரிங்க அனகோண்டா அப்பல்லா பாக்கும்போது அவ்ளோ இன்ட்ரெஸ்டுங்க அன கோண்டால்லா ஐயோ யேன் கேக்கறீங் அவ்ளா ஆமா ஆமா மம்மி மம்மி
இந்த எகிப்து இது ம் அந்த படல்லா நல்லா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மலையாள படத்துலங்க தமிழ் டப்பிங்கு நெறைய வந்திருக்கு இந்த சதுர்முகம்னு சொல்லிட்டு இந்த க்ரைம் த்ரில்லிங்
ஆ பாத்துருக்கேங்க பாத்துருக்கே ஆ பாத்துருக்கே பட் ஞாப
அ மஞ்சுவாரியர் நடிச்சிருப்பா அந்த ஃபோன் அந்த ஒரு ஃபோன் ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பா அவனாவே ஆ அந்த ஃபோன எ அ அவ கைல வச்சிருந்து எங்கிட்டாது மிஸ் பண்ணிட்டான்னா திருப்பி அவளுக்கு கை கால்லா கையெல்லா பாத்தீங்னா அப்டியே ஒரு மாரி
தெரியு தெரியு தெரியு பாத்துருக்கே பாத்துருக்கே பாத்துருப்பே நெறைய படம் பாத்திருப்பே பட்டு வந்துட்டு அந்த படமான்னு தெரியாத அளவு பாத்திருப்பே ஹாலிவுட்லனா ஞாபகோ இருக்கு பேரு மலையாளத்துலல்லா படமா ஆஹ் அதுல தான் படம் பார்த்திருப்பேன் பட் வந்துட்டு நான் வந்து பேரெல்ல தெரியாது
ஆஹ் அப்புறம் வந்து இந்த கிறிஸ்டோபரா ஒரு ஆளு ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்கல்ல ஒரு பையன் நடிச்சிருப்பால
சா இது ராட்சசன் ராட்சசன் படம் வந்தான் அது செர் பொண்ணுங்ள எல்லாம் கடத்தி கடத்தி கொல்லுவாங்க தானே அதுதானே ராச்சன் மூவி அது அதுதான் அதுதான் ம் அது எல்லாம்
அது மலையாளத்திலையும் பார்த்தேங்க மலையாளத்தையும் பார்த்தேன் தமிழ்ல கொஞ்சம் வேற மாதிரிக்கும் அந்த படம் பார்த் அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்ச ஜாலியான போற மாதிரி படம்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழுகாட்சியா ரொம்ப சிம்பதியாலாம் இருக்க மாதிரி படலாம் பிடிக்கவே பிடிக்காது
எனக்கும் சேம் எனக்கும் சேமு ஓ நான் எனக்கும் அதே மாதிரிதான் எனக்கு த இது வேணா துரேந்தர் வேணா புடிச்சது ஆனா ரொம்ப ஃபைட் இருந்தாலும் பிடிக்காது எனக்கு பட் துரேந்தர் புடிச்சது ஏன்னு தெரியல
அஹ் இந்த படம் இருக்குலங்க அது என்னது இந்த சினேகி அஹ் ஹே் சினேகிக்கான ஒரு படம் இருக்குல்ல
எது
ஹேய் சினாமிக்கான்னு ஒரு படம்
எயிட்ட்டின் ல ஒரு வாட்டி
அஹ ஆஹ் இது இவனோட மயன் ம் மமுட்டியோட மயன் நடிச்சிருப்பான் அது வேன்ன பேரு துல்கர் சொல்மன் நடிச்ச படம்
பாத்துருப்பேன் ஓ தெரியும் தெரியும் தெரியும் இப்போ சித்தார்த்தோட ஒய்பா இருக்கா ஆஹ் தெரியும் சித்த சித்தோட ஒய்ப் தானே ஆஹ் அது ஆமா இப்ப சித்தாரத்தோட ஒயஃப் தானே அவோ அவ மேரேஜ் பண்ணிட்டால அவ கூட
ஆஹ் அந்த படம் சூப்பரா இருக்குங்க நல்லா இருக்கும் அகர்வால் கல்யாணம் ஆன பின்னாடி எடுத்த படம் குழந்தைல பிறந்த பிறகு எடு ன படம் காஜல் அஹர்வால் அந்த படம் நல்லா இருக்கும் பாத்துருக்கீங்கலா அது சாங்க்ல நல்லா இருக்கும்ல்ல அப்புறம் பெங்களூர் டேஸ் அப்பறம் வந்து அது என்னமோரு படமே மறந்து போச்சே இந்த இந்த இவ சமந்தா நடிச்சிருப்பால லஷ்மி ஊட வயசானங்க இந்த ஒரு இத தொட்டங்களையுமே வயசான இதுக்கு போயிருவோல யங்கா போயிருவால
எங்கா போயிருவால அது வா மனம் அது ஆ மனம் இல்ல மனம் இல்ல ஆ ச அது சம்திங் ஏதோ படம் படத்து பேரு மறந்துருச்சு எனக்கு ஆ ஆமா சமந்தா நடிச்சது மணம்னு ஒரு படம் இருக்குது அதுன்னு நினைச் சுமே ஆக் ஆக்சுவலி நாகார்ஜுன் நடிச்சிருப்பா அதுல நாகார்ஜனோட பையே சமந்தா இவங்க எல்லா நடிச்சிருப்பாங்க மூணு தலைமுறையா இருப்பாங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருமா ஆக்சிடென்ட்ல வந்துட்டு ஆ அதே ஆக்சிடென்ட்ல தா வந்துட்டு அவங்க பையே இறந்திருப்பா அவங்க பையன வந்து வந்து நாகாஜ் அவங்க மாமனார் நடிச்சிருப்பாரு
ஓ அந்த படமா அந்த பட கூட அந்த படத்தோட நா சொல்ற படோ நல்லாருக்கு லட்சுமி வந்து வயசானவஆ வய ஆ வயசானவல இருப்பா அப்புற வந்து ஒரு இத ஒரு சின்ன ஒரு வெநாயிறு ஒண்ணு வச்சு இது பண்ணும் போது அத தொட்டு எங்கய ஒரு எத்துல போம்போது அந்த இது ஐய ப்ரோ அந்த இதுல வந்த படம் நல்லா இருக்கு ரொம்ப புடி ஆ நறைய டைம் பாத்திருக்கே எனக்கு பிடிச்ச படம்னா ஒரு டிவில போட்டானா திருப்பி திருப்பி பாப்பே பிடிக்காத படோ போட்டா ஒரு டைம் கூட அவ்ளோதா போயிருவே
படமல்ல பாத்துருக்கே நீங்க சொன்னது எல்லாமே பாத்துருக்கே எதுவுமே பாக்காத மாரி இல்ல
அப்ற இப்ப வந்து நறைய படம் வந்தது ஆ நா ஒர்க் வேற போயிருதுனால போக பிடிக்கல இன்ரஸ்ட் இல அப்பற வந்து இப்ப கூட நெறைய பேரு சொன்னாங்க இந்த கருப்பு கருப்பு அப்பற மைக்கேல் ஜாக் ஹாலிவுட் படத் இருந்து மைக்கேல் ஜாக்சனோட வாழ்க்க வரலாறு அவங்களோட அண்ண பையன் எடுத்திருக்கான்ல ஒரு படோ மைக்கேல் ஜாக்சனோட மயே மைக்கேல் ஜாசே இருக்கான்ல அவனோட அ அவனோ அ அண்ண மையே அவன மாரியே தா இருப்பா மைக்கில் ஜாக்சோட லைஃப் வாழ்க் க்கிய வரலாரு அவனோட இத பத்தி ஒரு படோ ப்படி மைக்கேல் ஜாக்சன் ஃபஸ்ட் வந்து எப்டி இந்த பீல்டுக்கு வந்து எப்டி அத பத்தி ஒரு படோ அந்த படோ இப்ப ரிலீஸ் ஆச்சு அது உ வீட்டு்ல எல்லார் போனாங்க நா போல அப்புறம்ந்து கருப்பு போயிட்டு வந்தாங்க போல நா வளன்ட்டு ஒர்க்கு இருந்தது
செரி செரி செரி செரி இன்னியு ஓடுதா கருப்பு மூவி? ஆ பிளாஸ்ட்டுதா பாக்கல ஆ பிளாஸ்ட்டுதா பாக்கல கருப் பு எடுத்திருப்பான்னு நெனைச்சே பிளாஸ்ட்டு கருப்பு பாத்துட்டே பரிமளா அன் கோ
அப்புறோ வந்து இன்னொரு ராதிகா நடிச்ச படோ ஒரு ப டோ இருந்துதுல அது இந்த வயசான பாட்டியா நடிச்சுரு
தாய்க் கெழவியா ஓகே ஓகே ஆ அதுதா தாய் கெழவிதா ஆ பாத்துட்ட பாத்துட்ட
பாத்து பாக்க போயிருந்தாங்க நா போல அதெல்லா மிஸ் பண்ணிட்டே அவ்ளதா ஏன்னா என்னைக்கு இருந்தாலு தேட்ரு இதுக்கு வரும்ல டி வி க்கு வரு ம்ல
ஆ ஆமா ஆமா ஃப்ரீயா இருக்கீங்களா அடுத்த கால் நா பண்